ஹலோ கேக்
கேக்குது இப்ப நாய்ஸ் வருமே பரவால்லியா
அப்டியா ஐயோ அந்த மாரி இருக்க கூடாது அப்டியே ஒரு டென் மினிட்ஸ் அந்த என்னஸ்
ம் இப்ப ஸாய்ஸ் வருதா
இல்லலைங்ளே இல்ல இல்ல இல்ல நீங்க பேசுங்க பேசுங்க
சொல்லுங் சொல்லுங்க
அ அந்த மாரி என்ன சொல்றது ஃபேமிலில நாம ரன் பண்ண முடியாது எதுக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்சன் இருக்கும் எதுமே வாங்க முடிய யாத அளவுக்கு ரெஸ்டரிக்ஸன் இருக்கும் அந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாத அப்புடிங்கறது தானாக வரும் நாம சம்பாதிக்கறோ போ வெளியவே நாம நாலு பேர்த்த பா பத்தோம்ன்னா அவுங்க என்ன பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்டின் கேப்பாங்க இல்லைங்க நா சும்மாதா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அந்த எடத்துல நம்ளுக்கு எப்டி இருக்கும்
ம் சரி நீங்க காலேஜ் படிச்சது ஸ்கூல் படிச்சது அத மாரி ஏதாச்சிருக்கா
ஆ நா காலேஜ் படிச்சிருக்கே நான் லாஸ்ட் இயர் என்ன சொல்றது பி காம் முடிச்சிருக் கே அ டூ தௌசண்ட் போர்ட்டின் பேச் முடிச்சது அதுக்கப்பறம் கொஞ்ச நாள் ஃபேமிலி கொஞ்சம் ரன் பண்ணனும் அப்படிங்கிறதக்காக அக்கௌண்ட்ஸ கொஞ்ச ஒர்க் பாத் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அக்கௌண்ட்ஸ்ல
உம்
ஃபினான்சிலா
உம் உம்
அப்பறம் அதுக்கப்பறம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வேலைக்கு போயிட்டு அப்படியே கண்டியூ பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க
லவ் மேரேஜா அரேஞ் மேரேஜா
அரே அரேஞ் மேரேஜ் அரேஞ் மேரேஜ் அப்பறம் அப்படி இல்ல இல்ல வீட்லயே பாத்தா அரேஞ் பண்ணுவே அரேஞ் அவங்க பாத்து புடிச்சிருக்கன்னு சொல்லி அரேஞ் பண்ண மேரேஜ் தா
அவங் புடிச்சிருக்குட்டாங்க நீங்க கல்யாணம் பண்ணினீங்க
ஆமாங்க ஆமாங்க ஃபேமில பாத்து கேப்பாங்கல்ல புடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுதா பண்ணாங்க அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபேமிலிய எல்லாம் நல்லா ரன் நல்லாதா ரன் பண்ணி போயிட்டு இருக்கு ஏந்த ஒரு கஷ்ட துமு கெடயாது என்ன நாம சம்பாதிக்கணு அப்படிங்கிற எண்ணம் மட்டு எனக்கு எப்பவுமே இருக்கூ என்ன சொல்றது அ அ ஒரு மரியாத அப்படிங்கறது வேணும் அந்த எடத்துல நாமளும் வேலைக்கு போனா நாம நல்லா இருக்கலா ஃபேமிலியும் நல்லா இருக் கூ அப்படின்னு சொல்லி நெனப்போம் நீங்களா எப்படிங்க
நா அதா செகண்ட் டிகிரி போட்டு ஏதாச்சு அத்த ஹோட்டல் வச்சிருக்காங்க
ஓகே
அப்ரோ நாங்க மன்ஸ் புடிக்கல அது ச எனக் கிளாத்திங் சைடலதுதா போணுன்ற ஆச
உம் கிளாத்திங் சைடுனா தனியா
அதாங்கா அது இது மின்சோர்லா ஆக்குறாங்கல்ல பாய்ஸ்க்கு
மின் சோறுங்களா
மின்சோர்னா இது பாய்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ற கட டிரெஸ் எல்லாமே இகு கேர்ள்ஸ் ஷாப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில இது பாய்ஸ்க்கு வந்து
ஓ தனியா பாய்ஸ்க்குன்னு திங்ஸ் மட்டு மென்ஸ்வார் உம் பாய்ஸ்க்கு மட்டு உள்ள திங்ஸ் எல்லாமே இருக்கூ உனக் தேவயான திங்ஸ் எல்லாமே அப்படித்தானாங்க ஓ அந்த மாரி ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படிங்கற உங்களுக் தாட் இருக்கு
ஆமா
நீங்க ட்ரை பண்ணலாமே இப்பதா நெறய என்ன சொல்றது போன்ஸ் எல்லா ப்ரொவைட் பண்றாங்கள அந்த மாரி உம் எடுத்து பண்லாங்ளே
உம் அது தா நெக்ஸ் சீகிரி எம் பி எ போட்டு கரன்ஸ்ல இந்த சைடுல ஆமா ஆமா அப்டியே சைட்ல அந்த கிளாத்திங் சைடுல ஏதாவது ஒர்க் மாரி பாத்துட்டு தெரிஞ்சுக்கிறா போல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு ஒன் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அதுக்கு அப்புறமா அது பிளான் பண்ணலாம் அப்டின்னுன்டுருக்க
உம் உம் நல்லா நல்ல விஷயம் தாங்க
ம்
நல்லா வருவீங்க என்ன சொல்றது அதுக்கு உண்டான முயற்சிகள் இப்பவே கொஞ்ச கொஞ்சம் அங்க இங்க பாத்துட்டே இரு ந்தீங்கன்னா டக்குன்னு அது ஒரு செட் ஆகும் நம்ம வந்து என்ன சொல்றது மைண்ட்ல அந்த தாட் இருக்கு அப் அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது எப்பவுமே அதுக்குண்டான முயற்சிகள் கொஞ்ச கொஞ்சம் அஹ் போ எஃபெக்ட் எடுத்துக்கிட்டு அத னும். அப்பப்போ டைம் கெடைக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கணு அந்த ஷாப்க்கு தேவையான திங்ஸ எங்க எடுக்கலாம் இந்த மா மரி அப்படின்னு சொல்லதா டைம் லா அப்படியே பாத்துட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு செட் ஆகு ஏனா திடீர்னு போய் நம்ம எந்த ஒரு ஆ ஆ பண்ண முடியாதுல்ல
ஆமா அததாம்போ ரெண்டு எடோ பாப்போ இந்த எடத்துல பிரைஸ் இந்த மாரி இருக்கும் செரினு கொஞ்சோ பாத்தோம்மானா இன்னும் பிரைஸ் அபோர்டபுளா கெடைக்கும் அத மாரி ரிசர்ச் பண்ண பண்ண பண்ணதான் நல்ல ஒரு குவாலிட்டி ரேட்டிங்கு எல்லாமே தெரியும் அதனாலதா ஃபுல்லா கெயின் பண்னும்
உம் ஃபுல்லா கெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சன இல்லைங்க அப்டி போயிட்டேருக்கும் அப்பா அம்மாலா என்ன பண்றாங்க அவங்க எல்லா
அதான் ஃபார்மிங் பண்ணுவாங்க அது அப்ப வேலைக்கு போவாங்க
ம் ஃபார்மிங்
ஆ நெல்லு போட்ருக்கோ
ம் ம் ம்
ம் இந்த இந் இப்ப நெல்லு தா போட்ருக்கோ வேறெதுவு போட்ல நெக்ஸ்ட்டு வந்து நெல்லுவு இது பண்ணிட்டு கலகா வேர்க்கட்லை போடுவாங்க
ஓகே
ம் அப்பா ஆட்டோ ஓட்டுவாரு நாலா ஆட்டோலா இல்ல ஆம் ஆ ஒ கம்பெனி பாவ ஏனனனா தண்ணி கேன் கம்பென்ல எது ஓட்டுறாரு
ஓகே ஓகே
ம் விவசாயோ பாப்பாரு அது என்னக்கா அது போயிட்டு ஒரு லோடு குறிப்பிட்ட லோடு இருக்கூ ஒரு டூ ஹவர்ஸ் ல த்ரி ஹவர்ஸ் ல முடிச்சுருவாரு
ம் உங்களுக்கு விவசாயம் பண்னோ அப்படிங்கிற ஐடியால்லா இருக்கா விவசாயம் நெறய பேர் இப்ப நெறய பேர் படிச்சிருக்காங் ஆனா இருந்தாலுமே விவசாய ஆ விவசாய பண்லா அப்டி ஒ உங்குளுக்கு ஆச இருக்கா
எனக்கு இருக்கு சேத்துக்க மாட்றாங்க
அம் அம்மாப்பா வேண்டா அப்டிங்கறாங்ளா
ம் ஆமா ஆ அவுங்களே கரெக்டாருக்கு பாத்துக்கிறதுக்கு ம் நீ வந்து என்ன பண்ண போற நீ இப்ப என்ன பண்ண போறியோ அத பண்ணு அப்புறமா நீ வந்து பண்ணிக்கோ அப்டிங்
ஆ அப்டிதா சொல்லுவாங்க ஏனா அப்பாம்மா என்ன நெனப்பாங்னா நாம கஷ் ட பட்டாலு நம்ம புள்ளைங்கலா இந்த மாரி கஷ்டப்படக்கூடாத் ஒரு வேலைல போய்
அப்டில்ல அவுங்களுக்கு பண்ணிப அது ஒரு ஆர்வோ அவுங்களுக்கு விவ்சாயோலா
ம் ம் விவசாயல்லா நல்ல விஷ்யோ தாங்க அது இப்ப பாருங்க அவங்க விவசாயம் பண்லைனா நம்மலா எப்டி சாப்பாடு சாப்புட முடியூ இப்ப எல்லாருமோ படிக்கணு படிக்கணு படிச்சு படிச்சு ஐ ஏ எஸ் கலெக்ட்ரு அந்த மாரி பெரிய பெரிய போஸ்ட்டிங்க்கெல்லாருமே போணூன் தா ஆசப்பட்றாங்க யாருமே வந்து விவசாயம் பண்ணமா பண்ணலாம் அப்டின் சொல்லி யாருக்குமே அந்த ஐடியா வரதுல்ல ஆ அப்டின் சொல்லம்போது அ ஒரு காலகட்டத்துல வெவசாயத்துக்கே ஒரு நல்லது ஆ விவஸ் சாயோ பண்றக்கு ஆ டிமாண்ட் கெடைக் வரப்போகுதுன் நெனைக்கிறே வரக் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரூ ஏனா எல்லாருமே படிக்கிறாங்க எல்லாருமே எல்லா குழந்தைங்களூ படிக் வ எல்லாருமே பெரிய வேலைக் தா போணூன் நெனைக்கிறாங்க
ம் ஃபர்ஸ்ட்லா இந்த அக்ரி க்ரூப் தெரியுமா உங்களுக்கு ம் அதுலெல்லா ஃபுல்லாருப்பாங் ஆங்கக்கா இப்பலா ரெண்டு பேரு மூணு பேரு தாங்க்கா ஒக்காந்துருக்காங் க்ளாஸ்ல அது க்ளாஸ் கூட எடுக்கமாட்டுங் யூடியூப்ல பாத்துக்கன்ட்டு போனதா சொல்லிட்றாங் க்ளாஸ்கு
ஆமாங்க புக்ஸ்கூ காலேஜ்லயே இல்லிங்ளா
ஆமா காலேஜ்லாரு மூணு பேர் தா வாய்ந்தாங்க நாங்க படிக் சொல்ல ஃபோன்லயே எத்னு வருவாங்க அவுங்களுக் டீஸ்லா கூட இல்ல ஃபோன்லேய பாத்துட்டு போயிடுவாங்க
ஓ ஓ ஓ அந்தளவுக்கு வந்துருச்சா பாத்தீங்ளா விவசாயோ அப்படிங்கிறதுக் அந்தளவுக்கு முக்கியத்துவே யாரூ குடுக்ல ஆனா வந் து விவசாயத்த நம் விவசாயத்த நம்பிதா நம் மக்கள்ல்லாமே இருக்காங் அ எந்த பொருளுமே நாம இல்லாம இருக்க முடியுங்ளா
ம் ஆமா
ம் ஆ எப்டிருந்தாலூ ஒரு காலகட்டத்துல டிமாண்ட் வரதா போகுது ஆ
ஒரு காலகட்டல்லா இல்ல இப்பயே வந்துட்டுலா இருக்கு
இதா இருக்கா ஆமாம்மாங் ஏனா புஃட்டு வந்தாமார்
இப்ப வந்து இவ்ங்களுக்கு தெரியுல இது காசு வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்டி நெனைக்கி றாங்க அதனால அவ்ங்களுக்கு தெரியல இந் டிமாண்ட்டு இப்ப இன்னு அவ்ங்க கொஞ்ச வருவான் ந்த அ சம் சம்பாதிய வந்து அது இதுவாகு சொல்ல அவ்ங்களுக்கு தெரியு இப்ப கொஞ்ச எல்லா கரெக்டா இருக்காங்க அ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ஜுல கொரோனா போயிட்டு இன்னு போகா போக தா தெரியு
ம் கொரோனா ஸ்டேத்துல எல்லாருமே அத நம்பி கொஞ்ச அ ட்ரை பண்ணிட்ருந்தாங்க
கொரோனா ஸ்டேஜ்ஜுல நீங்க எப்டி இருந்தீங்கன் தெரியாதுக்கா ஆனா எஙகளுக்குலா ஜாலியா இருந்த ஆனா இந்த உயிர்ளாம் போதுல அதெல்லா எல்லா வருத்தமாதா இருந்தது இப்டி தா கிராம சைட்ல எங்கவ் எங் ங்க ஒர்க் போயிட்ருந்தது ஜாலியா அப்டியே கிராம ஃபுல்லா விளையாடிட்டே எங்களுக்கு இந்த ஊரடங்களா அந்த போட்லா இல்ல ஆனா எங்க ஏரியால அதே மாரி யாரு ஃபேஸ் பண்ல வெளியூர் ஆள் வரமாட்டாங்க எ கொரோனான்ற யாரு ஃபேஸே பண்ல எங்க ஊர்லலா இந்த சைட்ல ஃபுல்லா யாருமே ஃபேஸ் பண்ல அதெல்லா வெளிய நார்மலா சுத்திட்டு தா இருந்தாங்க ம் அதா வீட்டுக்கு வீட் டுக்கு அந்த வேப்ப கசாயமா கஸ் ஆ அது எல்லா வீட்டுகள்லயு போட்டு வெச்சிருவாங்க நார்ம்லா ஆமா குட்ச்சுட்டு எதாவ் ரோட் ட்ல விளையாட சொல்லா பசங்க போய் போய் போய் போய் குடிப்பாங்க அது கசப்பா இருக்குன்னு நெனைக்கவே மாட்டாங்க இந்த சைட்லலா
பரவால்லயே நல்ல விஷ்யந்தாங்க அப்பனாவ்து நாம குடிச்சாலு ப நம்மளு நம்ம வ இப்போ ஊர்ல இருக்கிறவ்ங்களு எல்லா நல்லா இருக்கட்டுன் சொல்லி எல்லாத்துக்கு வேணுங்கிறது பண்ணி தர்றாங்க
எல்லாரு வீட்லயுமேக்கா அந்த இர்த்துமைட்டி காச்சி வச் சிருவாங்க வெளிய அந்த மருந்து போட்டு
ஆ
ச்சோ ஒரு த்ரீ டேஸ்ஸு அது போல அப்டியே வெச்சு வெச்சு விட்டுறுவோ நல்லா அவ்ங்க பாட்னு குட்ச்ட்டு போவாங்க
கசப்பா இருக்கும் ஆனா நாங்க ஒர் ஒன் ஒரு டைம் ஒன் டைம் குடிச்சிருக்கே ஆனா அதிகமா குடிச்சதில்ல கொரோனா சமயத்துல எங்க வீட்லலா நெற் றையா ம் ம் எ மூணு பேரு நாலு பேரு அஃபெக்ட் ஆய்ர்ச்சு லைட்டா
ம்
ம் அப்பற ஒன்னு இல்லங்க செரி பண்ணிட்டாங்க லைட்டா ட்ரீட்மெண்ட்டு ஒரு டேப்லெட் மாரி குடுத்தாங்க அ அப்டியே செரியாயிர்ச்சு பெரிய லெவல்லலா எதுவு பாதிப்பு வர்ல ஆ வாங்கம்பாங்க அப்பலா வந்து அப்பதா பேபிஸெல்லா குட்டி குட்டியா இருந்தாங்க ஃபைவ் ம ஃபை மன்த்து அந்த மாரிதா இருந்தாங்க அப்ப கரெக்டா லாக்டோன் ம் எந்த பொருளு ம் வாங்க முடியாது எது எங்கேயுமே போம் முடியாது எது யூஸ் பண்ண முடியா எந்த பொருளுமே என்ன சொல்றது ஆனா நல்லாதா இருந்துச்சு அ பிரச்சனை இல்லை ஆனா எந்த அளவு அந்த அளவுக்கெல்லா எதுவு அஃபெக்ட் ஆகலை
அந்த பேபி கூட பத் தடுப்பூசி
ஆமாங்க பேபிக்கு தடுப்பூசி போட்டாங்க
ம் எப்டி உங்க ஃப் ம் ம் உங்க ஃபேம்லிலயு வந்துச்சா ஆ கொரோனா
ஆமாங்க அந்த மாயி ஃபேம்லிக்குள்ள வந்துச்சு ஆனா சார் எந்த அளவுக்கு லா என்ன சொல்றது ரொம்ப ஹைஃபையி சகெண்ட் லெவல் அந்த மா அ லைட்டா சும்மா டச் பண்ணிட்டு போற அளவுக்கு எங்களுக்கு தெர்ல அது ஆ சும்மா அந்த மாரிதா இருக்குன் சொல்லி சொன்னாங்க ஆனா டேப்லெட் எடுத்து ரெண்ட் நாள் எடுத்துக்கணுனா நார்மலா எ வந்து நார்மலா ஆயிர்ச்சு ம் பெரிய லெவெல்லலா எதுவுமே கெடையாது ம் அந்த மாரி இப்ப பாத்தீங்னா நா ம் என்ன சொல்றது சிட்டி சைட்லலா நெறையா அஃபெக்ட் ஆயி ஆ நெறய பேரு எறந்துருக்காங்க
அந்த டைம்ல நீங்க ஈரோட்ல இருந்தீங்களா
நா நாங்க ஈரோட்டுல தா இருந்தோ
ம் ம்
ம் எ எந்த ப்ரச்சனையு இல்லைங்க ஆனா டைம் எடு த்துக்க கொஞ்சோ என்னா சொல்றது ரொம்ப அஃபெக்ட் ஆனவங்களுக்கெல்லா டைம் எடுத்துக்கோ எங்கியுமே ஃபுட்டுல இருந்து எல்லாமே அ என்ன நல்ல விதமா எடுத்துக்கணு நல்லா சூடா அ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணு எஃகு சுண்டலு இந்த மாரி அதிகமா எடுத்துட்டே இருக்கணு இயற்கை உணவுகள் அதிகமா எடுத் துட்டே இருந்தோன்னா அ அந்த கஷயோ எல்லா வச்சு குடிச்சு ஆ வேப்பலைய போது அதுல ஒரு கசாய வச்சு குடுப்பாங்கக்கா பயங்கர கசப்பா இருக்கு ம் ம் ஆமாங்க ஆமாங்க நலவேம்பு கசாயோ அ ஒரு கட்டத்துல அதுக்குடிச்சு து அப்பறோ அதிகமா குடிச்சது இல்ல செரியாச்சு
ம் ம் இப்போட ஜோரனா அதா போட்டுதருவாங்க வீட்டுல
எல்லாத்துக்கு அததா போட்டு தருவாங்களா
ஆமா ஜோரன்றத விட மா சத்துக்கு ஒரு டூ டை டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் குடிச்சிருவோ அத போட்டுருவாங்க
இருந்தாலு செரி இல்லனாலு செரி அத போட்டு குடுத்த ஆனா நல்லது தா அது வந்து ஒடம்பு க்கு வந்து நல்லதுதாங்க ம் ம் நம்பளுடைய ஒடம்புல எவ்ளோவு சத்தி இருக் இருந்துட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லது இயற்கை ஃபுட் எடுத் துக்கிறது ஒடம்புக்கு இப்பெல்லா வந்தங்க அந்த மாரி ஃபுட்டே வரதில்லயில்ல எல்லாமா எல்லா ஃபுட்டுமே மருந்து மருந்து மருந்துனால தா வர்து இயற்கையா எ எந்த ஃபுட்டுமே கெடைக்க மாட்டேங்குது ஓகே சொல்லுங்க அ ஓகே ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தங்க
ம் செரிக்கா